ஹலோ தோழி எப்டி இருக்கீங்க
அது நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்க தோழி என்ன பண்றீங்க
தம்பிக்கு குளித்து வைக்க சுடுதண்ணி போட்டோமா சகோதரி சரி இப்ப தான் போய் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்தே நானு
அப்படியாே தம்பி என்ன பண்றான்
ஹுய் தம்பி சுமதா சகோதரி படுத்திருக்காரு அவருக்கு தூக்க வேற வந்துருச்சுங்களா அதை சரி குளிக்க வச்சு அவனுக்கு தூங்கவச்சை எ அன்பு சகோதிரி
அம்மா அப்பல்லாம் என்ன சகோதரி பண்றாங்க வீட்ல
வந்து அப்பா வந்து ஒர்க் போய்ருக்கு தோழி அம்மா வந்து வீட்ல தா ஹ ஹவ்ஸ் ஒய்ஃப் தோழி
சேரிங்க சேரிங்க அப்பா என்ன பண்றாங்க
அப்பா வந்து கட வெச்சிருக்கு தோழி
சேரிங்க சேரிங்க சகோதிரி உங்க நேட்டிவ் சகோதரி நீங்க எ ந்த ஊர் சகோதரி நீங்க உங்க ஊர்ல என்ன மாரி சகோதரி ஃபேமஸ்ஸு
எங்க ஊர்ல வந்து நாங்க இருக்கறது வில்லேஜ் ஏரியா தா தோழி எங்க ஊர்ல ஃபு ஃபேமஸ் ஸு சொல்லிக்க அப்டி எதுவு இங்க இதில்ல கொஞ்ச வில்லேஜ்னால அவ்ளவா இல்ல
சேரிங்க சேரிங்க இல்லந்த இருந்தாலு மா வட்டத்தோட சேரும்போது அந்த மாவட்டத்துக்குனு ஒன்னு தனி ஸ்பெஷல்ருக்குல்ல சகோதரி
ஆமா மாவட்டத்தோட சேரம்போது அப்டி சொன்னா இங்க வந்து மீன் தா ஃபேமஸு
ஓ சேரி ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி நீங்க வந்து கடலோர கீங்களா சகோதரி
கடலோரல்லா இல்ல மாவட்டத்துல அப்டி சொல்றே மாவட்டத்துல ரொம்ப ஃபேமஸ் னா மீன் அப்டி
ஓ சேரி சேரி ச நீங்க வந்து கடலூரு டிஸ்டிக்ல ருக்கற சைடு இருக்கற ஒரு வில்லேஜ்ல இருக்கீங்க கரெக்ட்டுங்ளா
கடலூரு டிஸ்டிக் கெடையாது தோழி
இல்ல சகோதரி ஓ சேரி சேரிங்க சகோ அதா இந்த கடல் பகுதி இருக்கற மாரி அதோட சேந்த பகுதிங்ளானு கேக்கறே
இல்ல இல்ல தோழி அப்டியு வராது அது வந்து அந்த சைடு வேற ஆனா ஒரே ட்ரிஸ்டிக் நா ஆனா கடலோர சைடு வந்து வே ற இது வந்து நாங்க இந்த சைடு இருக்கோ சிட்டி அந்த சைடு
ஓ ஓ சேரி சேரிங்க சகோதரி உங்க ஊர்லல்லா மழைங்களா?
மே மாசோ ஃபுல்லா மழ பேஞ்சுட் தா இருந்துத் தோழி அதுக்கற வந்து இப்போ மழயே இல்ல இப்போ வெயிலா அ அடிக்கி உங்க ஊர்ல மலையா தோழி
ஆஹ் எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு நா வந்து இப்ப அம்மா ஊர்ல இருக்க சகோதரி ஆனா ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்கும் போது ஒரு ஒன் வீக் முன்னாடி நல்ல சரியான மல சகோதரி ஒன் வீக் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வி டாம மழ பெஞ்சுட்டே இருந்துச்சிங்குலா இப்ப நல்லா செம்ம வெயில் அடிக்குது சகோதரி
அப்டியா தோழி உங்க ஊர்ல வந்து எது பேமஸ் தோழி
எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சகோதரி நா வந்து ஹஸ்பண்ட் ஊர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு, தேங்கானா ரொம்ப பேமஸ் சகோதரி எங்க நாங்க இங்க வந்துட்டு அம்மா ஊர்ல பாத்தீங்கன்னா சகோதரி இங்க வந்துட்டு முட்டை இருக்கல சகோதரி முட் ட்ட லாரிக்கெல்லா ரொம்ப பேமஸ் சகோதரி அம்மா இருக்கு ஊர்ல
ஆமா சகோதிரி
உங்க ஊர்ல நேட்டிவ்லா எப்டி தோழி
நா நேட்டிவ் மீன்ஸ் நாங்க வந்து நா வந்து பெறந்து வளந்தது காலேஜு ஸ்கூல் எல்லாமே வந்து சிட்டி தான் சகோதரி நான் படிச்சது எல்லாமே சிட்டி சைடு தான் நாங்க வந்து மெயின்ல இருக் இருக்கோம்ல எங்ளுக்கு எல்லாமே வந்து நியர்பைல தான இருக்குமா நா வந்து மேரேஜ் பண்ணி போன இடம் வந்து ரொம்ப வந்து சிட்டில இருந்து ஒரு உள்ள ஒரு பத்து கிலோமீட்டர் கொஞ்சோ உள்ள தள்ளி வரணு சகோதரி கொஞ்சோ மீடியம் கிராமம் மாதிரி ரொம்ப கிராமமு இல்ல ரொம்ப வில்லேஜ்ம்ல மேறி நார்மலா இருக்கு சகோதரி கொஞ்சோ வில்லேஜ் சைடுதா சகோதரி நாங்க இருக் அன் இன்டெலிஜெம் தோப்பு அந்த மாரி கொஞ்சோ இயற்கை சார்ந்த இதெல்லாகொஞ்சோ அதிகமா இருக்கு சகோதரி எங்க பாத்தாலு வந்து கொடி ம ரோ வீட்டுக்குல்லே பாத்தீங்னா வந்து தென்ன மரம் தென்னமரத்த வளப்பாங்க எதோ வந்து கருவுப்ல செடி வளர்க்கற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா நாலஞ்சு தென்ன மரம் வளந்து வளந்து கெடக்கும்
டிங் அத்னால பற தேங்கா ஈஸியா கெடைக் தோழி
சியா கெடைக்கு சகோதரி யெல்லா ஊர்லயும் விக்கிற மாரிதா யெங்க ஊர்லய ரேட்டு. ஒரு தேங்கா பாத்தீங்ன்னா அங்க வந்து சகோதரி யிப்ப நம்ம கடைல வாங்குறோம் யிப்டி வந்து தோப்பு வச்சிருக்கவங்கிட்ட சொல்லிவாங்கன்ன சகோதரி அவங்க ஒரு ரேட்டு சொல்வாங்க யிப்ப வீட்ல மர வெச்சுருகவங்கலா வெறு அவங்க ரெண்டு மர வச்சாலே வந்துட்டு நல்லா வந்து காய் நல்லா பெரிசானஅப்ரோ வந்து தேங்கா பறிக்கும்போது எப்டியும் ஒரு மினிமம் ஒரு ஐம்பது தேங்கா நூறு தேங்காய்க்கு மேல வருங்களா சகோதரி அப்டிங்கும் போது அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு காய் வந்து முப்பத்தஞ்சு ரூபா, முப்பது ரூபா சொல்வாங்க தோ ஆனா மட்டையோட தான் குடுப்பாங்க நம்பதான் வாங்கி ந்த ம அதயல்லா வந்து கொஞ்ச அப்டியே உரிச்சுக்கணு சகோதரி
கடையில வாங்னிங்கனா உங்களுக்கு எல்லா உரிச்சி நீட்டா நீங்க எப்பயுமே மா ர்க்கெட்ல வாங்குற மாரி இருக்கு சகோதரி இருக்கறவங்க கிட்ட வாங்கினாலுமே ஒரே ரேட்தா கடையில வாங்னாலு ஒரே ரேட்டுதா சகோதிரி ஆனா தேங்காய் எங்க ஊர்தா அதிக விய அந்த வெளச்சல் ஆகிற ஊரு இருந்தாலுமே வந்து பாத்திங்னா வந்துட்டு தேங்கா வந்து யாருமே வந்து கம்மி ரேட்ல குடுக்கவே மாட்டாங்க சொன்ன ரேட்ட சொன்னதா புடிச்சா வாங்குங்க புடிக்கலயா விட்ருங்க அப்டின்ருவாங்க
இங்கயு அப்டித்தான் தோழி
க்கறவங்களா இருந்தாலுமே சகோதரி இப்ப எங்க மாமனார் வந்து இப்ப தோப்பு வெச்சிருக்காங்களோ அவங்களோட நண்பர் காட்டுக்கு வேலைக்கு போறாங்களா சகோதரி அங்க கீது தென்ன மரத்துல கீது தேங்க கீது பொறிச்சாங்னா சகோதரி அவர் எப்பயாவது குடுப்பாங்க சகோதரி செரி மாமனருக்கு குடுக்குற மாமனருக் கிட்ட இருக்கனால அவர் எப்பயாவுது எங்குகிட்ட வந்து ஒரு நாலு காய் அஞ்சு காய் வந்து குடுப்பாங்க சில சமய அவங்களுக்கு வந்து மட்டையோட கெடைக்குமா சகோதரி வேணுனா உரிச்சிக்கிற மார்ருக்கு ஏனா வந்து தேங்கா வந்து நம்ம உரிச்சி வச்சோன சீக்கிரமா அழுகிருமாட்ருக்கு சகோதரி அதனால வந்து இப்ப மட்டை ஆ ம ட்டையோட நீங்க வெச்சிங்னா அது ஒரு ஆறு மாச ஆனாலுமே அழுகவே அழுகாதுங்ளாமா அப்டியே இருக்குமாமா நமக்கு வேணுங்கம்போது நமக்கு சமையலுக்கு தேவப்படும் போது நமக்கு நா அங்க போய் பக்கத்துலதா சகோதரி நாங்க இருக்கிற வீட்டுக்கும் மாமியார் இருக்கிற வீட்டுக்கு ஒரு நடந்து போற தொலைவுலதா சகோதரி இருக்கோங்ளா அப்டிங்கும் போது நா அங்க போய் குடுத் தம்னா அவங்களுக்கு தேங்கா உரிச்சு குடுத்துருவாங்க நாங்க வேணா அங்க இருந்து வாங்கிட்டு வந்துருவோ சகோதிரி
எங்ளுக்கிங்க தேங்கா எப்புனா அம்மாவோட அம்மா வி தோப்புல வந்து தேங்கா மர வளத்துறோ தோழி அதனால அ வெட்டும் போது வந்து நான் வெட்டும்போது வெளிய விக்க மாட்டோ வீட்ல வந்து எல்லாத்துக்கு குடுப்போ ஃபேமிலிக்குள்ள தேங்கா குடுப்போ ஆனா அது நம்மளேதா உளி ச்சி எடுத்து
ஆம் ஆமா சகோதிரி ஆனா நெறையா பேர் பாத்திங்னா சகோதிரி தே தேங்கா வந்து சகோதிரி இந்த உரிக்கிறது வந்து பாத்திங்னா இந்த மிஷின் இருந்துச்சுனா ரொம்ப ஈசினு சொல்லுவாங்க சகோ திரி நார்மலா வந்து மிஷின் இல்ல கொடுவாள வெட்டும்போது கொஞ்ச கஷ்டமா இருக்கு
ஆமா இங்கயு கொடுவாள வெச்சுதா வெட்டி எடுப்போ தோழி ஒரு பத்து தேங்கா கிட்ட தேவையான அளவு க்கு தோலெல்லா உளிச்சு எடுத்து வச்சுட்டு மிச்சத்த அப்டியே சாக்கயேடயே வெச்சிருவோ தோழி
சேரி சேரிங்க சகோதரி முக்காவசி சகோதரி தோப்புல இரு இருக்கவங்கிட்ட நம்ம தேங்கா வாங்குனோம்னா அவுங்க முக்காவாசி மட்டையோட தா சகோதரி குடுப்பாங்க ஏன்னா அவுங்களுக்கு வந்து மட்ட கணக்குதா சகோதரி நம்ம வந்து தனியா நம்ம வாங்கனாலும் இப்ப நமக் கடையில வாங்குறோ அப்டிங்கபோதுதா சகோதரி வந்து கடையில உரிச்சி நீட்டா எனக்கு க்ளீன் பண்ணி குடுப்பாங்க அவுங்கிட்ட வாங்குனாவே என்ன வந்து கொஞ்சோ ஒரு சில பேர் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கனா நீங்க சொன்ன மாரி ஒரு அஞ்சுரூபாயோ பத்துரூபாயோ மொத்தமா ஹோல்சேலா வாங்கனா கொஞ்சோ கம்மி பண்ணுவாங்க சகோதரி ஒரு காய்கு இவ்ளோனு சொல்லி சொல்லி கொஞ்சோ கம்மி பண்ணி குடுப்பாங்க நமக்கு
மாமா தோழி இங்க வந்து அப்டி கம்மி பண்ணிலா குடுக்கயே மாட்டாங்க தோழி சொன்ன ரேட்டுனா சொன்ன ரேட் அந்த ரே ட்டுக்கு நம்மோ தேங்க வேணுனா வாங்கிதா ஆவணும் தோழி
சகோதிரி ஏன்னா தேங்கா இல்லாம இப்ப எந்த உணவுமே சமைக்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு எப்படி எப்பருந்தாலும் தேங்காய் இல்லாம ரெண்டு மூணு நாள் நம்ப ஒரு ஓரளவுக்கு ஏதோ அது இல்லாத ஃபுட்டு சமைக்கலா முக்காவாசி ஒரு நூத்துக்கு இருவத்தி ஐஞ்சி ஃபர்சன் எல்லா உணவுலையும் இப்ப தேங்கா போட ஆரம்பிச்டாங்களா அப்டிங்கும் போது நம்மளும் தேங்கா போட்டு சமைக்கிற மாரிதா சகோதரி ஆகுது
ஆமா தோழி இங்கயே எங்க வீட்டுல வந்து தேங்கா மரோ வக்கல ஏன்னா ஃப்ரெண்டு வீட்ல வெச்சா அது வேறு வந்து அப்படியே அடியோட பேய் வீட்டுல வந்து இது கீரல் விழுன்னு
ஆஹ் ஆமா சகோதிரி இப்ப வீடு பக்கத்து பக்கத்து இருந்துச்சுன்னா நீங்க சப்போஸ் உங்க வீட்டுல வச்சீங்கன்னா அந்த மரம் வந்து அந்த மரத்தோட வேர் வந்து நல்லா பெருசா போகும் அப்ப படர்ந்து போகும் போது பக்கத்து வீட்டோட செவத்துல்லா இதாவ் அதெல்லா வந்து பாதிக்கோ ப்ச் அந்த தரைய வந்து பெளந்துகிட் போகு அப்புடின் சொல்லுனாங்க அதுனால வந்து முக்கா வாசி பேர் சகோதரி இப்ப நாங்க இருக்கற ஏரியல வந்து சுத்தியில வந்து மர செடி தோப்பு எல்லா ஒவ்வொரு வீட்டுக்கு வெச்சாளு தெரிஞ்சுக்காது அவுங்களுக்கு சில பேர் மக்களுக்கு சிட்டி ந்த உக்காந்த மாரி நீங்க வெச்சிங்ன்ன அவுங்கல்லா கொஞ்சோ கோப்பாங்க வந்துட்டு பக்கத்து பக்கத் நெருக்க நெருக்க வீடு இருந்த கொஞ்சோ வெக்கறதுக்கு நமக்கு யோச யோசனையா தா சகோதரி இருக்கோ
ஆமா தோழி இங்க வந்து வீட்டுகிட்ட நெருக்க நெருக்கமலா வீடு கெடையாது இருந்தாலு அது வே வளர வளர அது வேரு வந்து போயிட்டே இருக்கோ அதனால சொல்லி இங்க வந்து தென்ன மர வள வெக்கல தோழி மத்தபடி வே மிச்ச எல்லா மர வளக்குறோ ஏன்னா எங்களோட அம் எங்க அம்மாக்கு வந்து செடி வளர்க்குறதெல்லா புடிக்கு தோழி அதனால வீட்டு ஃபுல்லா செடிதா வாங்கி வளர்த் தோழி ஃப்ரன்ட்ல வச்சிருக்கோ உங்க வீட்டுல என்ன செடில்லா வளக்குறீங்க தோழி
ஆ எங்க வீட்டுல சகோதரி இப்ப நாங்க இருக்கிற அம்மா வீட்டு்ல சகோதரி நாங்க வந்து சிட்டில இருக்கோங்களா ஸோ வந்து இங்க வந்து மண் போட்டு வளக்கல நாங்க வந்து மொட்ட மாடியில இருக்கோ சகோதரி நாங்க கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடு நாங்க மேல் வீட்டுல இருக்கோமா சகோதரி மேல் வீட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சோ அந்த கொஞ்சோ பின்னடி பால்கனி பக்க பாத்திங்கன்னா சகோதரி இந்த கருவப்புல செடி இருக்குல சகோதரி கீழும் தரையில்லால மண் கொட்டி வை முடியாது சகோதரி நாங்க வந்து சின்ன சின்ன தொட் டி மாரி அதுல வந்து மண் போட்டு ஒரு இதுல பாத்தீங்கன்னா இந்த அந்த இது இருக்குல சகோதரி அந்த ஒரு ரசத்துக் துல்ல ஒரு இது வப்பாங்கள சகோதரி இது முள்ளு முள்ளா இருக்குல சகோதரி ஆ அந்த மாரி ஒரு அந்த மாரி ஒரு செடி வச்சிருக்க சகோதரி இது தூதுவாள செடின்னு சொல்லுவாங்கள அந்த தூதுவாள செடி ஒன்னு வச்சிருக்கோ சகோதரி அப்ற பாத்தீங்கன்னா வந்து கருவப் வேப்பல செடி ஒன்னு வச்சிருக்கோ சகோதரி அப்ற பாத்தீங்கன்னா ஒரு பாகற்கா கொடி மாரி ஒரு சின்னதா வச்சிருக்கோ சகோதரி ஆனா இன்னு அது வரவே இல்ல அப்ற ஒரு இந்த கற்றால இருக்குல சகோதரி கத்தாலைன்னு சொல்லுவாங்க
ஆமா தோழி
அந்த மாரி வச்சிருக்கோ சகோதரி எங்க அம்மா வீட்ல சிம்பிள்லா அவ்ளோதா வைக்க முடியு அதுக்கு மேலே பெரிய மரலா வைக்க முடியாது சகோதரி எ கணவர் வீட்டு சிறு பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற வீட்டுல வந்து ரோட்டு மேலதா சகோதரி மண்ணு இருக்குங்களா ரோட்டு மேல வச்சோம்னா நீங்க நா நாய் தொல்ல அதிகமாக இருக்கிறதுனால இந்த நாய்ங்க வந்து பறிச்சிவிட்டுரு சகோதரி மாமியார் வீட்டுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்பையு முருங்க மரோ இருக்கு சகோதரி எலுமிச்ச பழ மரோ இருக்கு கொய்யா மரோ இருக்கு நட்டுக்கு அவரக்கா வந்து சீசன் டைம்ல வந்து பந்தல் மாரி போடுவாங்க சகோதரி அப்பற பாத்தீங்கன்னா இந்த குட்டி நெல்லிக்கா இருக் சகோதரி மர குட்டி குட்டியா நெல்லிக்கா இருக்குல சகோதரி அந்த நெ ஆ அந்த நெல் லிக்கா இருக்குது சகோதரி அதுக்கப்றோ கருவேப்பிலச் செடி இருக்கு அப்புறமேட்டுக் பாத்திங்கனா வாழ மரொ வச் ச்சிருக்காங்க அப்றோ துளசி மரொ துளசி மரொ வச்சிருக்காங்க கொஞ்சொ ஓரளவுக்கப்ற சிலித் செடிங்கல்லா இருக்கு சொவரு அதெல்லா எதுக்கு என்ன செடின்னே நமக்கு தெரியாது
எங்க வீட்ல வந்து ஃபிரண்ட்ல ஃபுல்லா கொஞ்சொ மண்ணு எடொ இருக்கனால் ல காமட்டுக்குள்ள தா தோழி மண்ணெடொந்தா அதுல ஃபுல்லா செடி வச்சிருக்கோ என்ன செடிலான்னா பப்பாளி செடீயு பெரண்டு கொய்யாக்கா செடி வேற மாதுள செடி தூ இது கருவாப்புல வெறந்து சீதாப்பழொ அந்த வர கொஞ்சொ ஃபிளாஷ் ஐட்டம் அந்த மாரி வச் சிருக்கோ தோழி ஆனா கருவாப்புல செடி வந்து கொஞ்சொ நல்ல பெருஸ் சா வளந்துன் சொல்லி இப்ப நாங்க வெட்டி விட்ருக்கோ தோழி செரி வெட்னா தானே வளரு
ஆஹ் ஆமாச நீங்க வந்து நொம்மோ மரமா வந்ச்சுனு சொல்லி வெட்ட வெட்டதா உங்களுக்கு செடி வந்து நல்லா படர்ந்து வரு ஏன்னா இப்ப பாத்திங்னா சீசனுக்கு வந்து தழையுமே வந்து கறிவப்ல தழ பாத்திங்னா ரொம்ப புழு வச்சி ரொம்ப வெள்ளையாருக்குங்க இப்ப நீங்க வெட் டிவிட்டிங்க உங்களுக்கு புது தழையாவு கொஞ்சொ நீட் ட்டாவு நீட்டாவு இருக்கு சகோதரி உங்களுக்கு
ஆமா தோழி
சேரிங் ச சேரிங் சகிரி நமக்கான நேரோ முடிந்து விட்டது நம்மளுடன் ந உங்களுடன் பேச மிக்க மிக் மிகுந்த மகிழ்ச்சி சகோதரி வேறொரு அழைப்ப நம்ம சந்திக்லாம் நன்றி சகோதரி நன்றிக